அப்போ உங்ளுக் ஒண் தெரியுமா
இன்னாச்சி
சத்தியமா சொல்ற எ மீன் கொழம்புக்கு எனக்கு நேத்துல இருந்து என்னன்னே தெர்ல ராசியே இல்ல என்னோட மீன் கொழம்பு என்னாச்சுனா மத்தியான கொட்டுச்சா அது ஒன்னா இப்ப ஏ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூடு பன்னோன்னு மீன் கொழம்ப பத்தவச்சுப்புட்டே அடுப்ப நா வாட்ல பத்த வஸ்டு வந்து டியூஷன் பிள்ளயில பாத்துட்டு வந்துட்டே உள்ள கருகி அடிபுடுச்சு
இந்த மீன் கொழம்பு இந்த மீன் கொழம்புதா அப்ப ராசி இல்ல
இதேதா நேத்துலர்ந்து சொல்ல போனா இதுத இந்த வாட்டி தா மீனு கொஞ்ச நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு நானே அவருட்ட சொன்னே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த வாட்டி மீனு ஃபிரெஷ்ஷா இருந்துச்சு நண்டு ஃப்ரெஷ் தந்துசு அதனால ஆமா சாப்டவே இல்ல மத்தியான் சாப்டேனா இப்ப நைட்டுக்கு வச்சிருந்தே தோச அத்தைக்கு ஊத்திகிருவோன் வச்சிருந்த நல்லா கருகி போச்சு
ஏ ஸ்மல்லு வருமுலங்க
ஸ்மெல்லு ஆமா மூடி இருந்துச்சு மூடி போட்டு அதனால தெரியல ம்
எங்க அத்த இப்ப அட தோசைக்கு ஆட்டி வெச்சிருதாப்பா இப்ப நைட்டுக்கு அட தோசை
சேரி செரி செரி செரி இப்ப மீன் கொழம்பு போச்சேங்க கொழம்பு போச்சேங்க ரொம்ப ஆசையா இருந்துச்சு
செரி விடுங்க இன்னோர் நாள் கொழம்பு வாங்கி சீ இன்னோர் நாள் மீனு வாங்கி நல்லா வெச்சு சாப்புடுவோ
எங்க வச்சி சாப்றது எனக்தே எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்கிதுல அப்ப நா இதோட இனிமே அதிக்ம நா வாங்க வேணாண் நெனச்சிட்ருந்தே அவுகளுக்கு மட்டு இருக்கு அப்டிதா மாற போறே நா இப்ப நெசமா மாற போறே சைவத்துக்கு மாற போறே முட்டையு சைவத்துல சேத்துட்டாய்ங்கில்ல அத்னால முட்டைய மட்டு மத்தியானத்துக்கு அவிச்சுக்கிட்டு சைவத்துக்கு மாற வேண்டியதே நம்ம என்ன பண்றது எங்க வீட்ல நா மட்டு இனிமே வெஜிடேரியனா ஆவபோறே அதா டெய்லி மத்தியானோ மதியானோ ஒரு முட்டைய அவிச்சுக்குட்டு மத்தபடி எல்லா அந்த வெஜிடேரியன்ல பாலோ பண்ண போறே இனிமே நான்வெஜ் தொடமாட்டே சபத மெடிக்கிறேன் சரக்கு குமாரு
அண்ணனுக்கு சைடிஸ்தேன் பத்தாம போயுடு அப்ரோ
ரொம்ப வாங்க மாட்டிய நீங்க கொறச்சிட்டியன்னா அவுகளா கேட்டு கேட்டு வாங் குவிய அப்ப கொறஞ்சும்ருல
கண்டிப்பா கொறஞ்சுரு அதுதா பண்ணணு அடுத்து
அதே பாவோ என்ன கொழம்பு வச்சு ட்டால உங்க அண்ணியாருகு
வச்சிருப்பாகனு நெனக்கிறே அவ்வதே நா வந்து பேசிட்டு இப்ப தா போனாங்க
ஆ
ரொம்ப நேரோ பேசுனாகங்க இன்னிக்கு என்ட்ட வந்து இங்க நின்னு எ வீட் டு முன்னாடி முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்டி பேஸ்னது அதுக்கப்பறோ ரொம்ப நாளாச்சு பேசி இன்னைக்குதா அத வந்து மற பழைய இன்னைக்கு வந்து அவுக வீட் வீட்ல இருந்ததுனால ஆ வீட்ல இருந்ததுனால அந்து அ இன்னைக்கிதா வீட்டு விஷியத்த பத்தி கொஞ்சோ பேசினே இந்த மாரி சாத்த மத்தில வந்து மேல செல்ஃப் எடுக்க சொல்லணு உள்ள
ம்
அதுக்கப்பறோ வெள்ள பெயிண்ட் அடிச்சு குடுக்குறேன்னு சொல்லிருக்காங்ளா சுன்னாபு அடிச்சிருந்தம்ன பெயிண்ட மட்டு பின்னாடி அடிச்சுக்குடுனு சொல்லி டாபுல அததா சொன்னே அதெல்லா சொன்னே அப்பறோ அந்த செயினு திருப்புறத சொல்லிக்கிட்டு இருந்தே இந்த மாரி திருப்போவ்மானு பாக்றே சொன்னே அவுகளு என்னைய சொன்னாக
அவுக இப்ப கொஞ்ச நாளா கோல்டு எதுமே எடுக்கலயா இந்த உங்கள பாத் த ஒரு செயின் எடுத்ததோட இருக்கோ
அதெல்லா எடுத்துக்கிட்டுதா இருக்காக கண்டினியூஸா இப்ப போன வாரோ கூட போயி சைடு காத பாத்தீங்ளா புது தோடு எடுத்துட்டு வந்துருக்காங்க இப்ப மாத்திட்டாக சைடு காது மாத்திட்டாக அந்த தோடு அது அதுக்கப்பறோ இப்ப என்னோட பேசும்போது இப்ப சொன்னாக நானு ஒன்ட்ட அதா சொல்லு நெனச்சிட்டே இருந்தே எல்லாரு என்னா வலையலையா பாக்க போறாக கழுத்துல என்ன போட்ருக்கோம்ன்னு தா பாப்பாக நீ முதல அந்த ஆரத்த திருப்பு திருப்பி அத வச் ச்சுக்கோ கைல அது வளையலோட போயிட்டு போது நம்ம நாம
ஏ சிஸ்டர் நீங்க சைடு காத குத்திருக்கிய இல்லல்ல
இல்லையே நா குத்தலப்பா கெஞ்சிக்கிட் இருக்கே குத்திரம்னோ உங்க அண்ண விட மாட்டேங்கிறாரு என்னைய
ஐயே மூஞ்சியே மாறிரு சிஸ்டர்
ஆ அவரு அந்த அதத்தா சொல்றாரு மொகோ என்னமோ மாரிஆயிரு கொறத்தி மாரி ஆய்ருவ நல்லாருக்காது
கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்த க வந்த புதுசுல அவ்ங்க தேவிக்கு குத்தி வுட்டாவலா அது மாரி ஒனக்கு குத்தவானு கேட்டாக ஐயோ வயசா னவ மாரி ஆயிருனு அப்ப ரொம்ப கூச்சப்பட்டுட்டு எல்லா வேண்டானே
அப்படியா
ஆனா எல்லாருமே கல்யாண ஆயிட்டா குத்தனுமாமா சைடு காது எங்க இதுல ஆசாரி இதுல நா குத்தவே இல்ல எனக்கு வேண்டே வேண்டான்டே
எனக்கு ஓட்ட பெருசா இருக்குல்ல காது அதனால நா மாட்டல் போடுவே கல்யாண ஆன புதுசு
எனக்கும் ஓட்ட பெருசுதா காது சின்ன சுரையெல்லாம் போடவே முடியாது பின்னாடி வந்துரும்
போட முடியாது எனக்கு ரொம்ப தொங்கும் வெயிட்டா போட்டுட்டோம்னா அர பவுன் ஏ தோலே எனக்கு தொங்கு அதனால இப்ப நா மாட்டல் போட்டுட்ருந்தேன் அதுக்கப்பறம் வயசான மாரி ஒரு மாரி பெரிய பொம்பள மாரி தெரிஞ்சிச்சது போட்ட ஒன்னே அதனால அதுக்கப்பறம் அத கலட்டிட்டேன் இப்ப அதுவும் சேந்து பேங்க்ல பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்
தொ ஒரு சைடுகு அத எவ்ளோன்னு வாங்கனாங்க தோடு
கம்மியாதா அர அர கிராம்லதான் எடுத்திருக்கா போல பத்தாயிரமா என்னமோ சொன்னாங்க ஏங்க சைடுக் காது இத்துனுடா தானேங்க இருக்கோ கல்லு வெச்சு குட்டியா ரொம்ப குட்டி இல்ல டிசைன் வச்சுதா ஓரளவுக்கு மீடியமா அவங்க காதுக்கு போடறதை விட கொஞ்சம் சின்னம்
ம் ம்
ம் வாங்கிருக்குளா நானும் அந்த ரொம்ப அன்னைக்கில்லா சண்ட போட்டுட்டு இருந்தேன் எனக்கு சைடுக் காது குத்துங்க குத்துங்க குத்துங்கனு சொன்ன முடியவே முடியாது அது என்ன ஆனாலும் பரவாயில்ல அத மட்டும் பண்ணவே மாட்டே அப்டின் சொல்லிடாரு
அவரு இன்னமு ஒரு தங்கம் வாங்கறதுக்கு பிளான் பண்றாங்
நா சொன்னே நீங்க எல்லா கா சு குடுக்க வேணாங்க நானே காசு வெச்சு நானே போட்டுக்கறேங்க ஒர்ருவா நீங்க செலவு பண்ண வேணுங்க பர்மிஷன் மட்டும் குடுத்தா போதும் அப்டின் சொன்னே முடியவே முடியாது அதுக்கு அது குத்துனா நல்லாவே இருக்காது முகம் அப்டின்டாரு
காட்ட மட்டும் சொன்னியே வைய்ங்க
சொன்னம்னா அடுத்த நிமிஸ் அட நீங்கே வேற போன வாட்டி போனயில்லா தோடு பாக்கறதுக்கு வாவ் கொலுசு மாத்திட் வந்தன்லே அப்ப அந்த ஒரு அர கிராம்க்கு எதாவது எடுக் கற மாறியே இருந்துச்சா காசு நம்ம இதுல இது பண்ணதுல நீங்க சைடுக்காக எடுக் க எடுங்க சைடு காது எடுங்க அப்படின் அங்கனே அது சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ரித்திகா உங்க அண்ணனு உங்க அண்ணன்ந்தா இதுலா செரியா வராது அதெல்லா நீ போ குத்தாத அப்டின் சொல்லி அந்த எடத்த விட்டு தெத்தி வுட்டுட்டாரு உம் ஆஹ அதனால போன் பண்ணம்னா நம்ம போகணும் நா தான்
போய் என்ன தெரியுமா பண்ணனும் அந்த தோட வந்து கொண்டு போய் குடுத் து இந்த தோடோட கூட கொஞ்சம் போட்டு இந்த காசுல எடுக்க முடியுமான்னு விசாரிக்கணுக்கா அவ எடுக்கலானு சொல்லி அதுல நல்ல டிசைனா நல்லா காமிச்சுச்சுக்கன்னா வாங் இப்போ இல்லைன்னா கவினுக்கு ஏதாவது ஒன்னு பாத்து வுட்டு வந்துருன்னு யோச்சிருக்கே
உங்கள்து தோடு எத்தன பவுனுங்க அரப்பவுனா
ஒன்ற ஒன்னுன்ன ஒன்றரைக்கு மேலதே
ஒன்று அப்படியா அப்ப தாராளமா நீங்க ஏங்க ஒண்ணுக்கு மேலன்னா நீங்க கவினுக்கு இது இத எடுக்க வேண்டியதானங்கா
என்னது
கைசெயின் மாரி எடுக்க வேண்டியது தானே
ஆஹ எனக்கு தோடு வேணும்ல அந்த தோட நா சரி பண்ணணுனு சொல்லி வச்சிருக்கே அத குடுத்துட்டேன்னா அப்புற தோடு இல்லாம இருப்பே
எனக்குப்ப அதேதா பிரச்சனை இப்ப நா இது காதுல போட்ருக்கறது பெருசா இருக்கறதுனால இதோட சி தின்னமா எடுக்கணும்னு ஒரு இது ஆனா அப்ப நா இது கடையில கொண்டு போய் மாத்னோ அப்டின்னா தின்னமா உள்ளத மாத்தணும்னா வேற எதுவு மேலே மே கொண்டு போடுற மாரி வராது ஆல்ரெடி அது அரப்பவுன் இருக்குது சேம் அதே அரைபவுன்ல எடுத்தாதா எ காது இழுக்காது
ம்
இல்லாட்டின்னா அத விட கம்மியா எடுக்கணு அறபவுனுக்கு கீல இன்னொன்னு என்னன்னா இசானிக்கு வந்து மொத்தோ இப்ப வந்து மூணு நாலு தோடு இருக்குதுங்க குட்டி குட்டி குட்டி குட்டியா
அதெல்லா வைங்க காலேஜ்கு யூஸ் பண்ணிக்கிலா
ஆஹா காலேஜ்ல போற அளவுக்குல்லா இல்ல ரொம்ப பொடிசா எங்க அம்மா காது குத்துனப்ப எடுத்து குடுத்தது அது ஒண்ணு அதே மாரி
ஆ
ஆ அந்த டிசைனு நல்லாவே இல்ல
அப்ப அதே எடைக்கி குடுத்து குடுத்து டிசைன் புது டிசைனா வாங்கி வெச்சிக்கோங்க அதெல்லா குடுத்துப்புடாதீங்க வாங்கவே முடியாது
எங்கே கொடுக்காத இங்க குடுக்கசொல்லு
போய் போய் போ இல்ல குடுத்துட்டு வேற ஏதாவது வாங்கலா வித்தர்லா அப்டின்னு யோசிக்காதியேங்கிற
அப்பற என்ன பண்ணுவோ அத
அதுதா அதே எடைக்கி ஒரு ரெண்டு தோட ஒன்னா குடுத்து ஒரு நல்ல தோடா வாங்கி வெச்சி தண்ணால அந்த புள்ள காலேஜ்கு மாத்தி மாத்தி போடுற மாரி வேற எதுவு வாங்குற மாரி போட்டுப்புடாதீங்க சொல்றே
அ வளையோ அந்த வளையோ மாடல்ல எடுக்கநோணு எனக்கு ஆசங்க அதனால ப அதனால இசானிக்கு வந்து ப இந்த வளைய மாடல் எடுப்போனு நனைக்கிற எனக்கு ஏ ஏன் ஏ மொகத்துக்கு வந்து வளையத்தோடு நல்லா இருக்குமா
கொஞ்ச டிஃப்ரெண்ட் தெரியு ஆரம்பத்துல
ம் ம் எங்க அண்ணிட்ட ஒரு வளையத்தோடு இருக்குது அந்த தோட வாங்கி நா போட்டு பாக் கவா நல்லா இருக்கான்னு பாப்பமா
ஆமா அவக ரொம்ப நாளா போட்டிருந்தாளே வீட்ல போடுவாக முன்னாடி பத்துருக்கே
தெர்ல கைல அனா இருந்துச்சுனா அந்த தோட வாங்கி போட்டு பாத்துட்டு நம்ம காதுக்கு செட்டாகுதுதான்னு பாத்துட்டு
கொன் போடம் போது ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் தெரியதா செய்யு அப்பறோ பழைய பாக்க பாக்க பழகி
எனக்கு சின்ன பிள்ளைலருந்து ஆசங்க வளையதோடு போடனுன்னு
அப்பறோ என்ன வாங்க்கிய வேண்டியதானே அத நீங்க போட்டுட்டு உங்க மகளுக்கு வச்சுக்கலா
ஆ அது வச்சுக்கலா அப்புற எ மகளுக்கு வந்து இப்ப எங்க அம்மா கொடுத்த தோடு எல்லாமே இருக்குல்ல அதுல ஒரு ரெண்டு மூணுத்தோட ஒன்னா போ ட்டு அவளுக்கு ஒரே தோடா நல்ல தோடா பாத்து எடுத்துருவோமான் பாத்த இருக்கற ஒரு லுக்கே இல்லாம எடுத்திருக்கே அப்போதைக்கு நா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுல அஞ்சாறு வருஷ முன்னாடி
இப்ப உங்களுக்கு எப்ப முடியிது இந்த சீட்டு
ஆகஸ்ட் மூணாந் தேதி இன்னு ஒரு மாசோ இருக்கு
அப்ப அப்ப போய் பாருங்க அப்ப போய் வளையத்தோடு எவ்வள என்னனு விசாரிங்க
ஆ சேர் சேர் ஓகே ஓகே
இல்லன்னா என்னோட வளையலே எவ்வளோ வரு எ என்னன்னு விசாரிச்சு சும்மா பாத்துட்டு வருவோ
இல்ல இசானிவூட்டு தோட மட்டு உங்களோட வரும்போது நா மாத்துறே செரியா அந்த ஏம்ட்டு தோடுக்கு வந்து நா எ நா நக
ஐயயோ அப்ப ஏ வீட்டுக் கார்ட நா பதினஞ்சாயிரோ கேக்கணு இந்த மாச சீட் வேற முடிது ஐயாயிரோ தரென்னு வேற
ஆமா ஆமா ம் அதனால நீ
பதினஞ்சாயிரோ சொன்னனா
வேற வழி இல்ல யார்ட்டயாது வாங்கியாது தர சொல்லுங்க செரி ஒரு நிம்ஷோ இருங்க அண்ணே ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக் காரு நா பேசீட்டு கூப்பர்றே
ஆ சேரி பாருங்க ம் வா சாப்பட வா